சொல்லுங்க
எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
உம் நல்லா இருக்கே
வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க அம்மா நல்லா காலாம்
உம் ஆஹ
இருக்காங்க அம்மா கால் பண்ணிருந்தாங்க அப்போ கடையில இருந்த சாப்பிட்டு இருந்தே அப்படியா ஓகே ஓகே என்னா சாலைக்கு கணும் பிஸி ஆகிட்டிங்களா
ஆஹ் இல்ல இல்ல நாங்க எப்பவுமே இருக்கிறேன் ஆன்லைன்லதா இருக்கிறேன் ஆன நீங்கதா கால் பண்ணல நாலு நாளா
எனக்கு கொஞ்சம் பிஸி அதுக்கப்புறம் உடம்பு முடியல ஸ்கூல் வேலை இப்படி பல பிரச்சனை இது கூட தங்கச்சி மொபைலில் தா வாங்கி கால் பண்ணுறேன் ஆமா எனக்கு எல்லாமே முடிஞ்சச்சு
ஹம் ஓகே ஓகே
உம் ஓகே அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க
அ
விஸ்த நான் வெஜ் என்ன சாப்ட்டீங்க
அது மீன் தா சாப்டேன்
அப்படின்னா
மீனு தண்ணியில போங்கமே அந்த மீனு
ஓ மீன் மீன் தா சாப்பிட்டேன்னு சொல்றீங்களா
உம்
எனக்கு வேறு என்னமோ விழுந்துச்சு அது சரி நல்லா சாப்பிட்டிங்களா
ம் சாப்ட
ஓகே ஓகே வேல எல்லாம் முடிசச்சா இனிமேதானா அலாலோ ராடி
வேல எல்லாம் முடிஞ்சதுங்க இதே டெலிக்கா அதே
தெளிக்க அது
அதாவது டிஸ்
அப்படியா அப்படியா
உம் அவ நேத்தி குடுப்பாரு ஆ
அது செரி அப்ப எங்களுக்கல்லா ஒண்ணு வாங்கி தர்ல
உம் உம் இப்ப நா அங்க வந்தா தா வாங்கி குடுக்க முடியு நேர்ல வந்தா தா வாங்கி குடுக்க முடியு
அது செரி ம் இல்லையே அங்கருந்து இங்க வாங்கி குடுக்கறதா இப்பதா எவ்ளோ வளந்திருக்கே
நா கையில வாங்கி குடுக்கணுமே நேர்ல இருந்
நேர்ல இருந்து வாங்கி குடுத்தா தா அப்படி அ சேரி ஆஹா ஆமாமாமா உண்ம தா
ம்
ஒகே ம்
சரி ஏனா சளி புடிச்சதுக்கு காலைல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு சே போயிட்டு டேப்லெட் எல்லா வாங்கிட்டு வந்டே அதா இரும்மல் வந்துட்டே இருந்ததே உடம்புச் செ ம்
இரும்பல் தா போட்டு வாட்டி வதைக்குது எல்லாரையு
உம் சளி ஓவர்
கிளைமெட்டு கிளைமெட்டு சேஞ்ச் னாலே அ எல்லாருக் குமே பல நோய்கள் வந்தறதே என்னப் பண்றது
ப்ப காலைல ரொம்ப ஒடம்பு சரில அப்ற உம்
ஜி ஹச் ல எப்டி நல்லா பாக்குறாங்களா மாத்திரையெல்லா மாத்திரையெல்லா நல்லா குடுக்குறாங்களா அப்டியா ய பிரைவேட்டு எதுவும் போலையா பாக்குறது ம்
ரைட்
அப்டியே அங் போனா எப்டி கூட்டம்லாம் இருக் மா நெறயா எல்லாத்துக்குமே பாப்பாங்ளா இந்த ஆர்த்தோ அதுக்கப் கண் டாக்டு இந்த மாரிப் எல்லாருமே வருவாங்களா அங்க அப்படியா செரி செரி சேரி
போயிட்டு
நா போயிருக்கே ஒரு ரு வாட்டி போயிருக்கே ம் யா அம்மாக் ஒரு வாட்டி வந்து ய கால்ல பாம்பு கடைச்சிருச்சு
உம்
ப்ப வந்து இந்த ஜிஹெச்ல்ல தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல தா இருந்தோம் ஒரு ரெண்டு மூன்ணு நாள் இருந்தோ அது ரோம் ஓரு கஷ்டமானஇது
உம்
அங்கே தங்கி அது ரொம்ப சிரம்மோ எப்டி சொல்றது ஏ எதுவுமே நீட்டா இல்லங்கிற மாதிரி ஒரு இதா இருந்ச் சி
ஹ இந்த ஜி ஹெச் நல்லா இருக்
இந்த ஜி ஹெச் நல்லா இருக்கு ஸ்டே பண்றதுகு கரெக்
ருபா எலு ஜி ஹெச் எங்க ரூம்ல இ
எங்க ரூம் வந்து ஒரு ரெண்டு கிலோ பன்ற ஒன்னால் கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள அது செரி ஹா ஹ
ம்
அப்ப ரொம்ப
ஆஹ் உம் ரொம்ப தூரம் ல்ல இல்ல இப்ப ரொம்ப
அங்க எப்படி மழைய எல்லாம் தூருதா எப்படி
மழ தூர்றதுங்க நான் மட்டும்தான் இங்க மென்சன்ல மாடி மேல வந்துன்னு சுத்தி பேசிட்டு இருகே
அப்படியா செரி செரி செரி இன்னைக்கு சொமேட்டோ ஆர்டர் எதுவும் போலயா
வண்டி லைட் ஆஃப்
வண்டி லைட் ஆப் அது லைட்டு எரியல
அம்மா வேற போவேனானு சொல்லிருக்காங்க ஏத ஒண்ணு ம் ஏதோ ஒண்ணு சின்னனப் பண்றது சின்னாம்பு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லா பண்ணாதீங்க
அம்மா ஏதோ சொன்னாங்கன்னா எ ஒன்னு வான் பண்ண மாரி ஏதோ தோணு எனக்கு அதனல சே ஹ செரி செரின்ட்டு போ ம்
அது சா அது செரி அது செரி ஓகே ஓகே
ம்
செரி ஓகே ஒடம்பு ரெஸ்ட் எடுத்து பார் த்துக்கோங்க அதுக்கப்பறமா ஆஹ் கூட போய்கலா அதுல்லாம வண் வண்டில லைட் இல்லாமல்லாம் ஓட்டனா ஏ ஏற்கனவே நெறைய விபத்துக்கள்லா நடக்குது என்ன அப்டிங்கிறப்போ நம்ப வந்து சேஃபா இரு இருக்கிறதா நல்லது
உம் ஆமா ஏனா என்ன இங்க அப்படியாக என்ன ஆகுதுன்னு தெரியாது லைட் வேர் இல்லாதுக்கு ரொம்ப பதினோரு மணி வரைக்கும் ஓட்டலாம் தான் இருந்தாலும் அது எதுக்கு உம்
என்னாச்சி வைப்ரேட் ஆகுதுல்ல
உங்களுக்கு கேக்குதா
ஆம வைப்ரட் ஆயிட்டே இருக்கு
ஓகே ஓகே ஆஹ் சைலன்ட்ல போட்ருறேன் உம் போட்டாச்சு
ஓகே அப் பிரசன்
உ செரி என்ன போய்ட்டு வந்டே
அப்படியா
ம் எஸ் எம் கட்ட கூப்பிட்டு கால காத்த சண்ட எனக்கு ஒடம்பு சுரியில்ல நான் வர முடியாது அப்படின்னு சொன்னாட்டி நீ பிரான்ச்சு வன்ட்டு போ அப்படின்னாரு நனாலா வர முடியாது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு நான் எப்படி வர்றது அப்படின்ட்டு சண்ட போட்டுட்டேன் இன்னைக்கு அட்டன்ஸ் ரெகுலேஷன் பண்றதுக்கு இது பண்ணி விட்டான் அப்ரூவல் பண்ணாம விட்டுட்டான் உம்
அது சேரி
உம்
ஓகே ஓகே இப்போ மார்னிங் எஞ்சு எப்போ வேலைக்கு போணுமா
உம் மார்னிங் எந்துருச்சு நாளைக்கு போவணும் போயிட் நா போயிட்டு வந்துட்டேன்னா சனிஞாயிறு லீவு
ரெண்டுநாள் லீவு ஹாஃப் டே கூட கெடையாதா சனிக்கெழம
ம்ஹூம்
அப்படியா ஓகே ஓகே ஓகே சார் அப்புறம் நாளைக்கு கால எழுந்திரிச் ச்சு அப்போ நாளைக்கு ஒரு நாள் இருக்கும்
உம்
அது சரி எங்களுக்குல்லாம் சனி ஞாயர் எங்களுக்கு வந்து சனி ஞாயறு ஃபுல்லா லீவிட மாட்டேங்கறாங்க நீ ஊட்ட நாங்கள நல்ல நிம்மதிய தூங்கலாம் எங்க லீவ் விடுறாங்க அஹா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனா சனிஞாயிறு லீவு விட்டுருவாங்களா
உம்
அப்டியா
ஆமா சனிஞாயிறு அங்க லீவ் தானே இப்ப வச்சிட்டா இருக்காங்க
உம் அப்ப பெசாம ஒரு வேல வாங்கி தந்துருங்க போயிரலாம் தா ஒரு ஐம்பதாயரூாபா அறுபதாயிர ரூபா எழுபதாயிர ரூபா சம்பளத்தள
இங்கியு இருக்குதே ஐடி ப்ஃபீல்டு உம் இங்க குடுப்பாங்க ஒரு முப்பது ரூவா இருந்த அந்த முப்பது ரூபா நா
முப்பரூவா நாப்பரூவா வர மாரி இருக்கு உம்
ஆனா இங்க டெலிகாலிங் இந்த மாதிரி இதுதா கேப்பாங்க
அப்படியா ஓ ஓகே ஓகே
உம் அதுக்கு ஸ்டார்ட்டிங்கு இருபது இருபத்தஞ்சுதா ஸ்டார்ட்டிங்கு
எதையோ அம்பது அறுவது குடுத்தா ஓகே தா இன்சென்டிவ் இருக்கு அதுல எப்டியு முப்பத்தஞ்சு நாப்பது வரு ம் அது சரி இப்போ உங்களுக்கலா கெவுர்மெண்ட் வேலனா ஆ அம்பது அறுவது எழுவது கெடைக்கும்ல
அது போய்ந்துக்கலான்டா கவ்ர்மெண்ட் இதுக்கு அந்த பஸ் கண்ட்ரக்ட அந்த பஸ் லைசன்ஸ் எவி எடுக்காம விட்டுட்ட
அப்படியா
ம் பேஜ் இருந்தா குடுப்ப பேஜு இன்னு எடுக்ல கார் லைசன்ஸ் தா இருக்கு
ஆமா ஓகே ஓகே
வந்தது மச்சா சொன்னாரு இந்த மாரி பேஜ்ஜு போட்டு வெச்சுக்கடா அப்டின்ட்டு நா கேக்கல சேரி என்னத்த போய் நா பேங்குல வந்துச்சுல எதுக்கு அப்டின்ட்டு வுட்டுட்ட
அது செரி ம்
ம்
சரி ஓகே சரினே பாப்போ எனக்கோ தூக்கோ வந்துருச்சு தங்கிட்டு கால்ல பேஸ்லா
ஓக்
ஓகே நாளைக்கு ஃப்ரீயா நாளைக்கி நாளைக்கி ஸ்கூல் தா ஈவ்னிங் அப்றோ ஃப்ரீ
ம் ஓகே ஓகே ஓகே ம் ஓகே
ம் ஓகே பாய்
பாய்
பாய்